ந்தா சொல்லு என்ன பண்னிட்ருக்க
சும்மாதாங்கா இருக்க நீங்க தூங்கலயா இன்னு
இல்லடா தூக்க வர்ல இனிமேல் தா தூக்கணு ம் என்னப்பா
ஏ அப்டிங்ளான் கேட்ட
ஆமாப்பா தூக்க வல்ல எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நைட்டு எனக்கு அவ்ளோ தூக்க வராது கொஞ் நேர ஆகு
ஓகே
நா ஏதா சரி ஏதா ஃபோன தா பாத்து நொடிட்ருப்ப சரி அதா இப்போ வந்து சரி ஓகே ஏதா உங்கிட்ட பேசலாமே தா சரின்ட்டு கூப் ட்ட ம் சொல்லுப்பா வேற என்னப்பா
நீங்க தாங்க்கா சொல்ணு அப்றோ என்னக்கா ஏன் லேட்டா தூங்குறீங்க நீங்க
அது என்னன் தெர்ல எனக்கு செலங்குல வந்து படுத்த ஒடனே தூங்கிடுவாங்க ஆனா எனக்கு வந்துலா படத்தோன் தூக்க வராது அது நொம்ப நேர பொரண்டு பொரண்டு படுத்துட்டு அப்டியே அது தூக்கமே வந்து சொல்ல போனா ஒரு விடிய காலைல வருல்ல அந்த டைம்ல தா நல்லா கண்ணு இழுக்குதுடா அப்பதா வேற தூக்க வர்ல அப்ப வந்து பாத்தா ஒரு ஆறு மணிட்ட அலார வச்சிருவ எந்திச்சு சாப்பாட் ரெடி பண்ணு சொல்ட்டு பசங்களுக்கு அந்த டைம் எனக் கண்ணு தூக்க முடியாது அப்போ வந்து அலார அடிக்குமா ஆஃப் பண்ணி வச்சிட்ல சரி ஒரு பத்து நிமிஷ கழச்சு அது ஃபோன பாத்து பாத்து அப்டியே படிப்ப ஒன் செகண்டுக்கு ஒன்ஸ் பாப்ப செரி அப்டி இழுத்து இழுத்து இழுத்து இழுத்து ஒரு ஆற்ர மணி வரைக்கு இழுத்துருவ
அதுக்கு நம்ம ஏன்ச்சி ஏன்ச்சிலா ஃபீல் ஆகு இருந்தாலு அந்த தூக்கோ அப்டினு வேரருக்கு
அத்து அத அதுவு வந்துல தூங்கவு முடியாது ஏனா ஃபோன் எடுத்து எடுத்து பாப்ப ஓ ரெண்டு செகண்ட் ஆயிட்ச்சா சரி அஞ்சு நிமிஷ கூடு அது ஒரு ரவுண்டா ஆக்கிக்லான் நெனப்ப சரி சிக்ஸ்த ஆறு பதினஞ் ஆய்ச்சா ஒரு பதினாறு காம்ச்சிச்சுன்னா என்ன நெனப்ப சரி ஆறு இருவது கரெக்டா ரவுண்டாக்க்லா நாலு நாலு நிமிஷோ குட தூங்லா அப்டின் சொல்ட்டு அப்டி ஆக்கி ஆக்கி ஆற்ர மணி வரைக் கொண்டு வந்துருவ கொண்டு வந்ததுக்கப்றோ திரும்ப எப்டி ஏன்ச்சி ஆணு வேற வழி இல்லல்ல ஏனச்சதுக்கப்றோ அப்போவு இன்னு தூக்கோமாதா இருக்கு தூக்க கடக்கமா இருக்கு சரி எந்திச்சி க்கு கோலோ போடனோ கோலோ போட்டு போவ அதுக்கப்றோ கோலோ போட்டு நா நெனப்ப ச அடுப்புல ஏதா வெச்சுட்டு வந்து அப்டியே படுத்து தூங்கலா சோஃபால அப்டியே கொஞ்சோ ஏன்ச்சி ஏன்ச்சி போய் பாத்துக்கலா அப்டின் அப்டி எப்டியோ எப்பிடியோ காலைல வந் இல்ல அந்த ஒரு ஒம்போது மணி வரிக்கு எப்டியாது கொஞ்ச அரிபரியா செ செஞ்சி அவுங்க ஏ ரெண்டு பசங்கள அனுப்புற வரைக்கு எப்டியோ போயிடு அதுக்கப்றோ சரி ஓகே தூங்கலா பசங்க தா போயிட்டாங்ளே தூங்கலா பசங்கதா போய்டாங்ளே தூங்களா நெனக்கு போது என்ன தெரிமா பால் வரு பசும் பால் தா வாங்குவ அப்ப அவர் வருவாரு அவர் எந்த டைம்ல வருவாருன்னே தெரியாது அவரு வருவாரு அப் அப்றோ வந்து குப்ப வண்டி வரு அது போடனு அப்ற யாராது வந்து கூர்க்கா யாரா வந்து பெல் அடிப்பாங்க அப்டி ஒவ்வொரு ஆள்ளா வந்து வந்தே அப்டியே போயிரு அதுக்கப்பறோ பாத்தா டிஃபன சாப்ட்டுட்டு அப்ற வீட்டு வேலல்லா ச்ச மீதி வேலல்லா செய்வ பாத்ர கழுவுறது துணி மிஷின்ல போட்டா அத எடுப் பண்ற தொவைய்க்கிறது அந்த மாரிலா முடிச்சு ட்டு கொஞ்சோ ஒரு ஒரு மணி வரைக்கு அப்டியே இழுத்துரு வச்சுக்கோயேன் வேலல்லா இழுத்ததுக்கப்றோ கொஞ்ச நேர சோபால அப்டி ஏறி அப்ப தூங்க தூக்கோ வராது ஏ தெரியும்மா அடுத்தது பசங்க வரவாங்கல்ல அது அப்பக் கூப்ட போனோ பையன வந்து அவ சின்னவ வந்து மூண்ட்ரைக்கு விடுவாங்க
ஓகேக்கா
பெரியவள வந்து மூணே முக்காலுக்கு விடுவாங்க பெரியவள வந்து எ அப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க அவரு போய் கூட்னு நா அப்ப சின்னவன மட்டு தா நா கூட்டிட்டு வருவ அப்ப அவன கூட்டிட்டு வர அதுன்னால எனக்கு அந்த டைம் நல்ல தூக்கம் வரு அப்டியே பாத்து பாத்து தூங்குவ ஐயோ தூங்கிரக் கூடாதே தூங்கிரக் கூடாதே சொல்ட்டு இப்டிதாப்பா ஓடிட்ருக்கு லைஃப்பே
ரொம்ப கஷ்ட்டோ ஆனா ஆனா தூக்கோ அது ரொம்ப கஷ்ட்டோ இல்லக்கா வீட்ல நம்ம அம்மா வீட்ல இருக்கு போது எப்டி தூங்குவோ
ஆமாடா அது நீ சொன்ன மாரி என்ன தெரியுமா நல்லா தூங்கனி எ என்னோ தூக்கோ எப்ப தெரியுமா போச்சு உண்மய சொல்றே கல்யாண ஆனதுக்கு அப்றோ கூட தூங்கிருப்ப அது ப்ராப்ளம் இல்ல ஆனா எ தூக்கோ போனதுமே எ பொண்ணு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எ பொண்ணு பொறந்துச்சு பாத்தியா அன்னைக்கு போனது தூக்கோ நைட்டு அன்னிக்கி போன தூக்கோ இப்போ வரைக்கு வர்ல ஏனா ஆமாப்பா அன்னைக்கிப் போன தூக்கோ ஏன்னா அப் அப்போ தூங்கவே முடியாது எப்பப்பா எப் பசங்க ரெண்டுமே நைட்டு் தூங்கவே தூங்காது பையங் கூட ஓர் அளவுக்கு பரவாயில்ல பொண்ணு ஐயோயோ நிமிஷத்துக்கு ஒருக்கா அழுதுட்டே இரு க்கோ ஃபீட் பண்ணிட்டே இருக்கனோ அப்றோ தூக்கிட்டே நா நடக்கனோ தொட்டில்ல போட்டு ஆட்டனோ அம்மா ஒரு பக்கோ பண்ணுவாங்க அப்பா ஒரு பக்கோ அந்த மாரி அப்றோ அ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்றோ நம்ம தான பாத்தாவனோ வேற வழியில்லயே
அம்மா
அப்ப இனி நொம்ப இது அதலயே தூக்கத்தயே மறந்துட்டப்பா முடிஞ்சிச்சு அவ்ளதா
அதோட ஓரங்கட்டி வச்ட்டிங்க தூக்கத்த
ஆமா அதுதா எ எங்க அம்மா சொல்லுவாங்க சின்னத நல்லா தூங்குவம்போ உண்மயில சொல்றே எங்க அம்மா வந்து அதெல்லா பே இது பண்ண மாட்டாங்க தூங்குங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க நானே எ தம்பிங்க மூணு பேரு நல்லா படுத்து தூங்குவோ தம்பிங்க ரெண்டு பேர் எந்திருச்சிருவாங்க ஆனா நா தா நல்லா பத்து பத்தரை மணி வரைக்கு தூங்க அப்பயே எங்க அம்மா சொல்லுவாங்க இப்டி தூங்கிட்டு இருக்கே எங்க அப்பா தா திட் திட்டுவாரு எங்க அம்மா ஓகே விட்டுருவாங்க எங்க அப்பா தா திட்டுவாரு தூங்கிட்டு இருக்காலே இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டிய பொண்ணு இப்டி தூங்கிட்டு இருந்தா என்ன பண்றதுக்கு மாமியார் சுடுதண்ணி தூக்கி மூஞ்சுல ஊத்த போறாங்க அப்டி இப்டின்னு சொல்லுவார் எங்க அப்பா இப்டி தூங்குறா எங்க அம்மா எல்லா எங்க அம்மா என்ன தெரியுமா சரி தூங்கட்டு பரவாயில்ல அப்டின்னு சொல்லி விட்டுருவாங்க ஆனா வந்து அதுக்கு அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ல இப்பதா தெரிது எனக்கு
இப்டி இருக்கா எங்க வீட்டுல எங்க அம்மா அப்டிதா சொல்லுவாங்க ஒ ஒரு டைம் பா இப்டி சொல்லுவாங்க சரி பாவம் அவங்கதான் செய்வாங்க பாவம் அப்டி சொல்லுவே ஆனா எங்க அப்பா இப்போ எப்போ எப்பவுமே வந்து தூங்குங்க அப்டி சொல்லிட்டு பெட்ஷீட்ல்லா போத்தி விட்டு பேன்லா போட்டு விட்டு எங்க அம்மா வந்துட்டு ஆப் பண்ருவாங்க
ஆமா நெறைய வீட்டுல அப்டிதா பண்ணுவாங்கஃபேன் ஆப் பண்ணி போட்டா எப்டி எந்துச்சு வந்துருவாங்களேன்னு சொல்லிட்டு எங்க எங்க வீட்டுல எங்க அப்பா ஆஃப் பண்ணி போட்டுருவாரு ஒரு பக்கம் கரண்டு பில் ஏறிருன்னு பாப்பாரு ஆப் பண்ணி போட்டா கண்டிப்பா எந்துச்சு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த இதுல ஆப் பண்ணி போட நாங்க அப்டி பண்ண அ கரண்ட் இல்லாம கூட தூங்கிடுவேன்ப்பா ஆனா பிரச்சனை இல்ல நா ஆப் பண்ணி போட்டாலு என் பாட்டுக்கு நா கம்முனு படுத்து தூங்கிருவே நீங்க ஆப் பண்ணா என்ன ஆப் பண்ணாம போனா என்னன்னு சொல்லி தூங்குவே ஆன ஆமா இப்ப தாம்ப்பா அதோட இதெல்லா தெரியுது இப்போ ஆனா வந்து உண்மையே சொல்றம்ப்பா நா என் தம்பிங்கல்லா சின்ன வயசுல நல்லா தூங்கு இந்த சாப்ட்டா மதியானோலா சாப்ட்டா என்ன பண்ணுவோ தூங்குவோம்ல தூங்குவோ அப்புற இந்த லீவ் டைம்ஸ் தூங்குவோ ஏ பசங்க தூங்கவே மாட்டேந்துப்பா ரெண்டு காலையில எந்திருச்சுதுங்க அது லீவ் டைம்ல பாத்தா அப்பதா கரெட்டா எந்திரி ப்பாங்கப்பா நா அப்ப கூட நெனப்ப செரி லீவ் டைம் தானே செரி கொஞ்ச நேர தூங்கிட்டு ஒரு ஒம்போது மணிக்கா எந்துரிக்கலாம் பாத்தா இல்ல அப்பதா ஏழு மணிக்கு எந்திரி ப்பாங்க மத்த நாள்லா எந்திக்க மாட்டாங்க
கோ நம்மளே ஸ்கூல் டைம்லா நல்லா தூக்க தூக்கமா வரு‌ ஞாயித் துக்கெழம ஆனா போனு எப்டிதா முழிப்பு வருன்னே தெரியாது ஆனா முழிச்சுப்போ தூங்கணு ட்ரை பண்ணுவோ ஆனா தூங்க முடியாது
அந்த மாரி எந்துரிச்சு உக்காந்துருதுங்களா ரெண்டு பேரு உக்காந்துட்டு தூங்கவு மாட்டேந்துங்க மத்த நேரத்துல சரி இப்ப கால ஏஞ்சி ஸ்கூலுக்கு போலான்னு வைய நைட்டு லெவன் ஓ கிளாக் வரைக்கு தூங்க மாரிட்றாங்கப்பா நா நெனைச்சு பாப்ப அடப்பாவிங்களா நாங்கல்லா வீட் டுக்கு வந்தாலே அப்டே படுத் தூங்கிடு இப்பதா தூங்கும் நெனைப்போ ஆனா முன்னாடிலா நாங்கல்லா ஸ்கூல் படிக்கும்போது தூங்கிருவோம்ப்பா ஒரு ஒம்போது மணிக்கெல்லா சீக்கிரமா இது பசங்க தூங்கவே மாட்டே அது ஏன் பசங்க எப்டி தெரியுமா எல்லாரு சாப்ட்டா தூங்கிருவாங்க
ஆம்
சின்ன பசங்களுக்கெல்லா சாப்பாடு வயிற் நெறைய ஃபுல்லா கொடுத்தா என்ன பண்ணுவாங்க தூங்கிருவாங்க ஏ ரெண்டு பசங்களு என்ன தெரியுமா சாப்ட்டா தூங்க மாட்டாங்க சாப்ட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த எனர்ஜி லாஸ் ஆற வரைக்கு நல்லா வெளாடுவாங்க வெளாடி டைம் எப்படி எல்லா இது பண்ணு நல்லா அந்த சாப்ட்ட ஃபுட்டு ஃபுல்லா ஜீர்ணமாணு ஜீர்ணமாகற அளவுக்கு வெளாடிட்டு தூங்கவே மாட்டாங்க அதோ செய் செல டைம் ஐயோ கொழந்தை சாப்டாம தூங்கிச்சேன்னு சொல்லிட்டு எழுப்பி நா குடுப்ப செரி வெறு வயித்துல படுக்க கூடான்னு சொல்லி குடுத்தால்ல தூங்கவே தூங்காதுப்பா ஒரு மணி வரைக்கு தூங்காம உக்காந்துட்ருப்பாங்கப்பா
வெறுப்பா இருக்கு அப்பதா நம்மளுக்கு
நா அப்ப தா நெனைப்ப இது போய் போய் போய் எழுப்பிட்டேனே தப்பு பணட்டேனே அப்டியே விட்டுருந்தா கூட தூங்கிருப்பாங்களே அப்டின்னு
கரெட்டு தான்க்கா
அந்த மாதிரி இருக்கு இப்பல்லா இப்ப தூக்க வந்து என்ன சொல்னாலு உண்மையிலே டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா தூங்குணுன் தா சொல்றாங்க கொழந்தைங்கள பொறுத்த வரைக்கு எட்லேருந்து பத்து அவர் நல்லா தூங்குனா தா அவுங்க பிரைன் வந்து நல்லா இதுவாவுன் சொல்றாங்க ஃபங்க்ஷனாவு ஆமா பிரைனுக் க்கு ரெஸ்ட்டு குடுக்கணுல ஏன்னா பக்ரைன் ஃபுல்லா ஓடிட்டே இருந்தா அது என்ன ஆவு சொல்லு டயர்ட் ஆயிறாது ஒரு மாதிரி இதுவாருக் குல்ல அதுக்கு அதனால தூங்க தூங்கறனால தா நம்மளோட உள் மனசு எல்லாமே தூங்குறது அந்த டைம் தா வந்துனு நம்ம ஆ உள் மனசா இருக்கணு பிரெயினா இருக்க எல்லாமே தூங்கி கொஞ்ச அமைதியா இந்த இது பண்ணு ஆ அது வந்து இல்லன்னா என்ன ஆவு சொல்லு இந்த மிஷின் மாதிரி இந்த ரோபோட் மாதிரியே ஆயிருவோல்ல நம்ம அப்புறோ
ஆமாக்கா
சும்மா என்ன பண்றதுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சன
ம்
உங்க வீட்ல எப்டி நீ நல்லா தூங்குவியா
நான் நல்லா தூங்குவேன் ரெண்டு பேருமே நானு என் அக்காவும் நல்லாவே தூங்குவோ என்னல்லாம் வீட்ல அம்மா வந்து ஸ்ட்ரிக்ட் என்ச்சுக்கோ ஏ சிக்கோளி கலம்பு அந்த மாரி எங்க ஆனா எங்க அப்பா அப்டி கெடையாது பரவால்ல தூங்குங்க அப்டி சொ ஆனா எங்க அப்பா இப்போதான் அவுரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாரு என் அக்கா க கல்யாணம் ஆனதுக்கு அப்பறமா வந்து என்ன ஒரு பொட்ட பொண்ணு இவ்ளோ நேர தூங்கினு இருக்கியே எல்லா எங்க அப்பாக்கு எங்க அக்கா இருக்கும் போது எல்லா வேலையும் செஞ்சுடுவா எங் க்கா வீடு பெருக்கிறது தொடைக்கிறது அந்த மாரி எல்லா வேலையும் செஞ்சுடுவா நா வந்து கொஞ்சம் ஏமாத்துவேன் வீட்ல கொஞ்சம் செல்ல பொண்ணுனால கொஞ்சம் ஏமாத்துவே அது எல்லா வேலயு வந்து எங்க அப்பாக்கு வந்துச்சு எங்க அப்பாமே இது துடைக்க எங்க அப்பா இதுவரைக்கு செஞ்சதே கெடயாது எங்க அக்கா இருக்கும் போதே என் அக்கா ரொம்ப ஃபீல் பண்றா நா இருக்கும் போது பெருக்கந்து கூட இல்ல பாத்திரம் கழுக்கற பெறுக்கற தொடைக்கிற அப்பிடின்னு சொல்ட்டு சொல்லுவாங்க எல்லா வேலையும் எங்க அப்பா பக்கம் வந்துச்சு இப்ப கூட எங்க அப்பா தான் வீட்ல எப்பனாச்சிருந்தனா செய்வாரு